வணக்கம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
என்ன பல் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரும் நலமா
எல்லாரும் நலமா இருக்காங்க தோழி சொல்லுங்க இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி நம்ம எத பேசலாம்
ம் சொ ம் நம்ம இப்ப இருக்கிற கோடைக் காலத்துல பேசலாமா தோழி இப்ப இருக்கிற வெயில் காலம் அந்த காலத்துல எப்டி நம்ம ஒடம்ப பாத்துக்குனுன் சொல்லி நம்ம பேசலாமா தோழி
செரிங்க செரிங்க தோழி மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி நம்ம இத பத்தி பேசுறது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷ்யம் தோழி ஏன்னா இப்ப இருக்கற இதுல வெயிலுக்கு நம்ம என்ன உணவு எடுத்துக்குணு எது எடுத்துக்க கூடாது எது எடுத்தா நம்ம உன்ன ஒடம்புக் க்கு இப்போ நல்லது அப்டின் சொல்லிட்டு நறைய பேருக்கு தெரியாது தோழி இப்போ நீங்க என்னா பண்ணலா இப்போ நம்ம குளிர்ச்சிக்கு அப்டின்ட்டு நீங்க சொல்லுங்க தோழி
கண்டிப்பாக தோழி இப்போ இருக்கிற காலத்துல நாம வந்து என்ன சாப்பிட்றோ என்ன இந்த நம்ப ஆன்றாட வேலையில நம்ம என்ன சேக்குறோன் சொல்லி ரொம்ப பாத்து சேக்கற இருக்கிறது தோழி ஏன்னா இப்போ இருக்கிற கோடைக்கால வெயிலுக்கு நம்ம வந்து நம்ம வயிற வந்து ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது தோழி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க
அது காரணத்தாக நாம என்ன பண்ணனு ஏ தினமும் இரவு நேரத்துல நம்ம பாதாம் பீஸினி கொஞ்சமாக கொஞ்ச தண்ணீர்ல ஊற வெக்குறது ரொம்ப தேவையாக இருக்கு தோழி நைட் ம் இன்னும் வந்து அ சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க தோழி சப்ஜா விதைகள் அ லெமன் எலுமிச்சப்பழம் சாறு அ வாட்ரு மெலனு தர்பூசணி பழம் அதெல்லா வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியா மூட்டுந் தோழி தோழி அதுல்லா நம்ம வந்து கோடை காலத்துல நம் ரொம்ப யூஸ் பண்ணணுன்னு சொல்லி நா நெனைக்கிற தோழி
ரொம்ப மெகவும் சரியாக சொன்னிங்க தோழி ஏன்னா இப்ப இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப வயித்ல வலி நறைய பேருக்கு வயிற்று வலி எல்லா ஆகுது நெறைய பேருக்கு இந்த வெயில்னால அ வயித்து போக்கால எல்லா ஆகுது தோழி இப்போ நீங்க சொன்ன மாறி திரி இந்த பாதாம் பிசனி எல்லா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம அத எடுத்துக்கிட்டோ அப்டின்னா வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சியாவே இருக்கும் தோழி அதே மாத்ரி இந்த நுங்கு எழு இளநீர் இதெல்லா கூட நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டின்னா சிற வாழ்க்கையில இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம இதெல்லா எடுத்துட்டோனா ரொம்பவே ரொம்போ நல்லது தோழி ஏன்னா இப்போ வயிற்க்கு நறைய பேருக்கு இந்த வெயில்னால வயிற்று வலி வருதுனால இந்த நுங்கு பாத்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ஒரு ஒரு உணவு அது சாப்பட்ற உணவு அது நம்ம எடுத்துக் தோ அப்டின்னா அது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம அந்த தோல் எடுத்து கூட நம்ம நம்ம முகத்துக்கு எல்லா நம்ம ஆ போட்டுக்கலா தோழி அப்ப போடும்போது கூட நம்ம முகத் கூட அது ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இது தருது தோழி
ஆமா நீங்க மிகவும் செரியாக சொன்னீங்க தோழி இப்ப இருக்கற கால கட்டத்துல நம்ம வந்து நம்ம வ் வ் வயிற்று நம்ம சர்மத்த ரொம்ப பாத்து பாதுகாப்பணு தோழி இ கோடைக்கால வெயில்த்துல எல்லாருக்கு வேர்க்குரு வருது தோழி அதல்லா நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம வந்து டெய்லி காலைல நம்ம வந்து டீ குடுக்குறமோ இல்லையோ தோழி நம்ம வயிற்றுக் குளிர்ச்சிக்காக நம்ம எலுமி ச்ச சாறு ஜூஸு வெச்சு அதுல கொஞ்சம் பாதாம் பிசினி சப்ஜா விதைகள் அதெல்லா ஊற வெ ச்சு நம்ம சேற்று குடித்தா நம்ப ஒடலுக்கு உடல் சூடுல்லா நல்லா கல் கம்மி பண்ணுந் தோழி நம்ம இப்ப வேலைக்கு போறோ அப்டின்னா இருந்தா கூட நம்ம வந்து அது தண்ணீருக்கு பதிலாக இதல்லா எடுத்துட்டு போய் நம்ம குடிச்சிட்டே இருந்தா நம்மளுக்கு உக்காந்துட்டே இருக்கோ இப்போ சில எடத்துல நம்ம சில வேர் வேலைகள்ல நம்ம உக்காந்து வேலை செய்ற மாதிரி இருக்கு தோழி இல்ல சில எடத்துல நம்ம வந்து நின்றே வேல செய்ற மாதிரி இருக்கு தோழி அது இது வந்து உங்களுக்கு ரெண்டு எடத்துலயு நம்பளுக்கு நல்லா பயன்படும் தோழி இப்ப நம்ம வி நின்று வேல பண்ற ஆளுங்க இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப கால் வலி சோர்வு அதல்லா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி அவுங்களுக்கு கூட இது வந்து அவுங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கா ஒரு சத்து ட்ரிங்க்கா இருக்குந் தோழி அதே மந்திரி ம் இவ் உக்கார்ற ஆளுக்கு உக்காந்தே வேல செய்ற ஆளுக தினமு இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து வி வயித்து சூடு ரொம்ப மி கவு அதிகமா இருக்கு தோழி அது வந்து இந்த நம்ம ஜூஸ் இந்த ஜூஸ் வந்து நம்ம தினமு எடுத்துட்டு போய் குடிச்சா அவங்களுக்கு வயிற்று சூடுன்னு ஒரு விஷயமே இருக்காது தோழி
இப்போ இப்போ நம்ம நார்மல்லா இருக்கற ஆளுங்களுக்கே இந்த வெயிலு சா தாங்க முடில தோழி இப்ப நெறைய பேருக்கு இப்ப பைல்ஸ் ப்ராப் ளம் அப்ப இந்த வ மூலம் அப்படி சொல்லிட்டு நறைய பேருக்கு இருக்கு தோழி
ஆமா சோழி
இத எப்புடி எல்லா அது உ அந்த போக்குறதுக்காக என்ன எல்லா பண்ணலாம் அந்த மாரி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க தோழி
கண்டிப்பாக தோழி ன் நா சொன்ன மாரி இந்த ஜூஸ அவுங்க குடிக்கலா தோழி நா இப்போ உங்ககிட்ட பகிர்ந்தின்னல்ல தோழி அந்த ஜூஸ அவுங்க குடிக்கலா தோழி இன்னும் அ அங்குஸ்தான் அ மங்குஸ்டின் சொல்லி ரெண்டு பழக் க்கள் இருக்குத்தோழி என்ன பழ பழம் வகைகள்ல ரெண்டு இருக்கு தோழி அவுங்க வந்து இது தினச் சரியும் உ அவங்களோட டயட்ல அவுங்க சேத்துட்டே வந்தா அவுங்க அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த இருக்கிற ப்ராப்ளம்லா கம்மியாகுன் சொல்லி நா நெனைக்கிறேந் தோழி நா நெறையப் பேர்கிட்டல்னந்து இந்த இன்ஃபர்மேஷனா கேட்ருக்கேன் தோழி இந்த அங்குஸ் தான் மங்குஸ்தான் என்கிற ரெண்டு பழக்கள் வந்து இந்த பைல்ஸ் பிராப்ளம் கு ரொம்பவே உதவுதுன் சொல்லி நா கேள்விப்பட்டேன் தோழி
ஆமாத் தோழி நீங்க மிகவும் செரியாக சொல்லுங்க தோழி நாங்களு அது ஆ அது எடுத்திருக்கோ தோழி அதே மாதிரி அந்த குப்புமணிக் கீர அப்புடி சொல்லிட்டு நெறையப் பேரு அது எடுத்துக்கோ சொல்றாங்க தோழி அந்தக் கீரயில ரொம்போ நெறைய சத்து இருக்கு அதுல என்ன ஆகுன்னா இந்த எரியுது இல்லியா அந்த மூலப் பிரச்சனனால ரொம்ப எரியுது நம்மளுக்கு அந்த மோஷன் எல்லாம் போம்போது ரொம்ப எரியுது அப்டின் சொல்லிட்டு இக்கும்போது அந்த கீர சாறு எல்லா அந்த அந்தப் புண்ணு ஆறுத் துக்கு ரொம்ப நல்லது அப்டின் ட்டு சொல்றாங்க தோழி ஆமா அந்த புண்ணு ஆ ஆயிருதுல்லத் தோழி அதுப் போம்போது அவுங்கள்க்கு இந்தப் ரத்த போக்கு போகுது அதுக்கப்புறமா அது அவுங்கள்க்கு இந்தக் கீர சாப்புடும்போது அந்தப் புண்ணு எல்லாக் கொஞ்சோ நல்லா ஆத்தருத் துக்கு அதுரு இந்தக் கீர ரொம்போ உதவியா இருக்கு அப்டின்ட்டு சொல்றாங்கத் தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்கத் தோழி அது ரொம்ப நல்லதாத் தோழி
கண்டிப்பாக தோழி அது ஒரு இன்ன குப்பமேணி கீரை என்பது ரொம்பவே ஓ ஓ ஒடம்புக்கு உதவுது தோழி இந்த விஷ்யத்துல இப் அ இப்ப வயித்துக்கு குளர்ச்சி இந்த பயில்ஸ் ப்ராப்ளம்னா ரொம்ப உதவுது தோழி நீங்கோவ் இன்னமும் கியான் கீரன் சொல்லி ஒரு கீர இருக்கு தோழி நீங்க கீர வி்க்கிறாங்கள அவுங்ககிட்டியே வாங்கலாந் தோழி அதுவு ரொம்ப ஒடம்புக்கு குளிர்ச்சியாக்குந் தோழி இப்போக் நம்ம ஒடம்ப குளிர்ச்சி பண்ணிகிட்டேன்னா இந்த பறையப் ம் பயில்ஸ் ப்ராப்ளம்லருந்து நம்ம ஏக் கம்மி பண்ணிக்கிலாந் தோழி நம்ப உடல் சூற்ற நம்ம வந்து அ ரொம்பவேக் கம்மி பண்ணுந் தோழி இந்த பயில்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலே நம்பளுக்கு வந்து உடல் சூடுற வந்து நம்ம ரொம்பக் கம்மி பண்ணிட்டு நம்ப உடலக் குளிர்ச்சியா வெச்சுகுணுந் தோழி அப்போதா நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்னந்து கொஞ்சம் மீண்டு வர முடியுந் தோழி
நீங்க மிகவும் சரியாக சொன்னிங்க தோழி அத நீங்க சொல்னா மாதிரியே இந்தக் கீரை வகைகள் அ இந்த பாதாம் பீசினி இந்த அங்குஸ்தான் மங்குஸ்தான் இந்த ம் பழ்ழம் அது எல்லாமே நா பயன்படுத்தி அது எப்டி இருக்கு அதுனால நம்மளுக்கு கம்மி ஆகுதா அப்டின்ட்டு உங்க கிட்ட நா சொல்றேந் தோழி கண்டிப்பா
ம் கண்டிப்பாக தோழி நீங்க இத உரை உங்கள்க்கு மிகவும் புடிச்சிருக்கும்னு நா நெனைக்கிறே தோழி நம்ம இந்த ப பகிர்ந்தின இப் இந்த சில நம்மள் தெரிஞ்ச மருத்துவத்த சில தெரிஞ்ச வீட்டு ரெமடிஸே நம்ம பகிர்ந்தோ தோழி அது உங்களுக்கு ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோழி நா நெனைக்கிறே தோழி
நீங்க சொல்லுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு தோழி நீங்க சொன்னது எனக்கு செரியாக புரிந்தது நா இதெல்லா வாங்கி இதெல்லா பயன்படுத்தி இதுல எப்டி இருக்கு இது என்ன நல்லா யூஸ் பண்ணா இதெல்லாம நம்ம யூஸ் பண்ணி நமக்கு எப்டி ஆகுது இதுல எவ்ளோ பலன் கடி க்கிது அப்டின்ட்டு நா உங்ககிட்ட சொல்றே தோழி அதே மாதிரி நம்ம இந்த இரு க்குற வெயிலுக்கு இப்ப பசங்களுக்கு எல்லா ம்ம வெளில இப்போ அதிகமா விட கூடாது தோழி ஏன்னா இந்த வெயில்ல அப்டியே அத டைரக்ட்டா நம்மளுக்கு இது தலையில படும்போது நெறைய பசங்களுக்கு இப்போ மயக்கொ வருது மய க்கு போட்டு நெறைய பேர் விழுந்துடுறாங்க இதெல்லா ரொம்பொ கெடுதல் தோழி
ஆமா தோழி கரெக்டா தா சொன்னீங்க தோழி இப்ப இருக்குற காலத்துல நம்ம இப்ப பசங்கல வெளிலேயே போக விடாம அ பாத்து கொஞ்ச பாத்து வெயில் நேரத்துல கொஞ்ச வெளில போகாம வெச்சுக்குறது ரொம்ப நல்லதுன் நெனைக்கிற தோழி யாருக்கு எப்போ மயக்க வருதுன் சொல்லி தெரியா மாட்டேங்குது எல்லாரு வந்து ஒடம்பு டீஹைட்ரேட் ஆயிடுது தோழி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ரொம்ப டிஹைட்ரேட் ஆயிடுரோ தோழி அந்த டீஹைட்ரேட் ஆன காரண் காரணத்தால நம்மளுக்கு எப்போ மயக்கொ வருதுன் சொல்லி நம்மளுக்கு தெரியமாட்டேங்குது தோழி திடீர்னு யாராவது மயங்கி விழுந்துடுறாங்க தோழி முதல்லன்னா அவுங்களுக்கு பெரியவங்கள் தா மயங்கி விழுவாங்க இப்போ சின்ன பசங்கள்லா ரொம்ப மயங்கி விழறது நம்ம பாக்க முடியுது தோழி
ஆமா ஏன்னா இப்போ நம்ம பெரியவங்களுக்கே இந்த வெயிலு முடில அப்டி சொல்லிட்டு நாமளே ரொம்ப இ எதாவது ஒரு உணவு எடுத்துக்ணு எதாவது குளிர்ச்சி தர்ணு அப்டின்ட்டு நம்ம பண்ணுறோ இப்போ பசங்களுக்குன் பாத்தீங்கன்னா நம்மா ரொம்ப அதிகமா இந்த எலுமிச்ச சாறு இந்த பாதாம் பீஸ்னி எல்லா ரொம்ப அதிகமா கொடுக்க முடியாது ஓர் அளவுக்கு தா நம்ம குடுக்க முடியு ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே சளி புடிச்சிருது அதனால நம்ம ஓ கொஞ்சொ கொஞ்சொ பாத்து கொஞ்சொ கொஞ்சொ பாத்து நம்ம அவங்களுக்கு எது குடுத்தா நா நல்லது நம்மளுக்கு அவங்களுக்கு வயத்துக்கு குளிர்ச்சியாவு தர்ணு அவங்களுக்கு சளியு புடிக்கக் கூடாது அந்த மாதிரி நம்ம பாத்து ஏதாவது ஒரு உணவு குடுக்கணு அப்டின்னா இந்த ராகி கஞ்சி அப்டின்
ஆமா நீங்க சரியாக சொன்னீங்க தோழி ஆமா தோழி ராகி கஞ்சி ம் சொல்லுங்க தோழி
அது செய்யுந்து நம்ம காலையில நம்ம குடுத்தோ அப்டின்னா அது வயி ற்றுக்கு பா பசங்களுக்கு ரொம்ப நல்லது தோழி அதுல அவங்களுக்கு சத்தோ தரு அது வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியு தரு தோழி அதனால நம்ம பசங்களுக் இ இது இது தினசரி வாழ்க்கையில நம்ம இது ஒரு உணவு நம்ம
சேத்துக்கிடணு ஆமா தோழி நீங்க நிச்சயமாக தோழி உங்களோட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்ததுல நீங் நன்றி தோழி நாங்க மீண்டுவு பேசுவோ தோழி இப்போதைக்கி நம்ம நம்ம ஒரைய முடிக்கலா தோழி நன்றி வணக்கம் தோழி
வணக்கம்